மதிய வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
சேரிங்க தோழி தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா தோழி
நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லா நல்லா இரு
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சாப்டீங்ளா தோழி
தோழி நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டேங் தோழி இப்பதாங்க தோழி இந்த சாப்பாடு ரசம் கொழம்பு இதெல்லா சாப்டேங் தோழி காலைல பாத்தீங்னாப்படி பூரி சாப்ட்டேங் தோழி நீங்க தோழி
ம் காலைல தோச சாப்டேங் தோழி இப்ப வந்துட்டு ரசம் ப ச்சப்பயறு சாப்டேங் தோழி
சேரி சேரிங் தோழி உங்களுக்கு பி ஓகே ஆ இன்னக்கி எதாவது எந்த டாபிக் பத்தி பேசலாங் தோழி
ம் இயற்கைய பத்தி பேசலாமா தோழி
ஆம் சேரிங் தோழி
மரம் செடி
பேசலாங் தோழி உங்களுக்கு புடிச்ச மரம் என்ன துங் தோழி
எனக்கு புடு புடுச்ச மரம்னா எல்லா மரமுமே புடிக்கும் தோழி ரொம்ப புடிச்சது வந்துட்டு வேப்ப மரம் புடிக்கும் தோழி
ஆமாங் தோழி வெய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மர வேப்ப மரத்துக்கடியில பேய் தூங்குறது அவ் அவ்ளோ ஒரு சுகமா இருக்கும் தோழி ஏ சி தோத்துடுங் தோழி
லாம் நாங்க வெயில் காலம் அந்த கொரோனா டைம் அந்த மாரி அப்பல்லாம் பாத்தீங்கனா மதியானம் லா வெளியேதா இருப்போ வெளியே வந்து புளிய மரம் வேப்பமரம் இந்த மாரி மரம் லா இருக்கு அதுக்கு கீழ உட்காந்துட்டு பல்லாங்குழி அந்த கல்லெல்லா விளையாடுவாங்க தோழி இதெல்லா போட்டு விளையா ஆ இதெல்லாம் விளையா ஹ அந் அந்த மரத்துக்கடில உட்காந்து விளையாடும் போது அதோட இதே உணர்வே தனியா இருக்கும் தோழி
சேரி சேரிங் தோழி ஆ இது புளியம் மரத்துல பாத்த பாத்தீங்க அப்டினா அந்த புளி வந்து பாத்தீங்க அப்டினா ரொம்ப காயாம கொஞ்சோ பழுத்து நம்ம சாப்டயில பாருங்கா அவ்வளோ சுவையா இருக்கும் தோழி உப்பு மிளகா போட்டு சாப்டயில லா
ஆமாங் தோழி நீங்
இலய பச்சைய அப்டியே பிச்சு சாப்பிட்டாலுமே அவ் எவ்ளோ புளிப்பா இருக்குங்கு தோழி ஆன நல்லா இருக்கு ம் தோழி இப்ப எல்லா அது கண்ணுக்கே தென்பட மாட்டாங்குது தோழி ஒரு புளி மர ஒரு புளிய மரத்த கூட கண்ல பாக்க முடியலைங்க தோழி
ம் சேரிங்க தோழி நாங்களு சின்ன பிள்ளையா இருக் இருக்கு போதல்ல எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய புளிய மாரோல்ள இருக்கு அப்போல்லா நாங்க என்ன பண்ணுவோனா அந்த இலைய பிச்சு அப்புற அந்த புளியங்காய பிச்சு புளிய பழம் பிச்சு இதெல்லா பிச்சு பிச்சு நாங்க சாப்பாடெல்லா ஆக்கி விளையாண்ட காலயேல்லா இருக்கு தோழி அங்க இலையெல்லா போட்டு அதுதா குழம்புன்னு சொல்லி அந்த மாரி விளையாண்ட கால்லா இருக்கு தோழி ஆமாங்க ஆமாங்க தோழி
அப்புற பாத்தீங்கன்னா இ கொய்யா மரோ சாப்பிட்டுருக் கொயாமரத்தோட இலையு அதே மாரிதாங்க தோழி அதுல பாத்தீங்க அப்டின்னா புளி உப்பு மொளகா அதெல்லா வச்சு சாப்பிடேல்லா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க தோழி
ஆமாங்க தோழி ஆமா
அது சாப்ட்ருக்கீங்களா தோழி
ஆ சாப்பிட்ருக்க தோழி எங்க வீட்டு பக்கத்துல கொய்யா மரமு இருந்து கொய்யாப்பழோலா தொங்கிட்ருக்கும்போது ஒரு சந்து மாரி இருக்கும் அதுக்குள்ள போயி கொய்யாப்பழோ அ காயா இருக்கும் காய போ பறிச்சுட்டு வந்து
சேரிங்க தோழி
பல்லெல்லா வலி இருக்கும்போது அந்த கொய்யாப்பழத்தோட எலய பிச்சு தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த தண்ணில வந்து வாய் கொப்புழுச்சோன்னா பல்லு வலிலா செரியாகும்லா சொ
ஓ சேரி சேரிங்க தோழி
ம்
அ ஓ சிறு வயதுல என்னென்ன விளையாட்டுங்க தோழி விளாண்டுருக்கீங்க
மோஸ் நா அதிகமா வெளையாண்டது பாத்தீங்கன்னா இந்த காயி மண்ணு இதெல்லா எடுத்து சின்ன சின்ன பொருள் எல்லா சாப்பாடாக்கி வெளையாடுவாங்கல்ல
ஆமாங்க தோழி சொப்பு ஜாமண ஆ சேரி சேரிங்க தோழி
இந்த மாரில்லா வெளையாண்டுருகோங்க தோழி அப்றோ அப்றோ அப்றோ அது அஞ்சு கல்லு வெ கல்லு வெளையாண்
அ பாண்டியாட்டம்னு சொல்லுவாங்கைங்க தோழி ஒரு கல்ல தூக்கி போட்டு ஒரு கல்ல புடிக்கணு அப்பறோ ஒரு கல்ல தூக்கி போட்டு ரெண்டு கல்ல புடிக்கணு பாண்டியாட்டம் வாங்கைங்க தோழி அப்பறோ பல்லாங்குழி எனக்கு ரொம்ப புடிக்குங்கு தோழி அந்த பன்னெண்டு குழி இருக்கும் அ பன்னெண்டு குழி இருக் அப்றோ அதுல பாத்தீங் ன ஒவ்வொரு குழிலும் ஆறு புளியங்கொட்ட இருக்கும் ஒரு புளியங்கொட்டையுடையில எடுத்து ஆறு இதுல போட்டு அப்டியே போட்டுக்கிட்டே வரணு இல்லைங்க தோழி
ஆமாங்க தோழி
அந்த இது நல்லாருக்குங்க தோழி எனக்கு அது ரொம்ப புடிக்குங்க தோழி
ம் உங்க பள்ளி லலா எந்த மாரி வெளையாட்டு வெளையாடுவீங்க
நா கொழந்தையா இருக்கையிலைங்க தோழி
பள்ளி
பள்ளிலிலா பாத் திங்க அப்டின்னா நாங்க கால்பந்து கபடி இதுல்லா விளையாடுவோங்க தோழி
செரி செரி தோழி செரி செரி தோழி உம்
நீங்கங் தோழி
விளையாட்டு இது வந்துச்சுனா அதுல வந்துட்டு நாங்க ங்கயோ துரோ பால்னு சொல்லுவாங் ஆனா அது வெளையாடுவங்க தோழி அது ஆமா ஆ அதாங் தோழி வெளையாடுவே அதுக்கு இதுக்கெல்லா போயிட்டு வந்திருக்கோ தோழி மாநில அளவு மாவட்ட அளவுல்லா
நன்றிங்க தோழி நன்றிங்க தோழி
உம் அந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குள்ள தோழி அங்கெல்லா வந்து வெளையாண்டிருக்
ஓ ஆமாங்க தோழி பல்கலைக்கழகம்லா இந் மாரி எல்லா வெளையாட்டு லா நடத்திட்டாங் தோழி இரு
ஆமாங்க தோழி வ வா வ வருட வருட பாத்தீங்கன்னா இங்க கூப்புட்டு வருவாங்க எங்களோட விளையாட்டு ஆசிரியர் அவங்க தூட வந்து வெளையாடனு தோ
செரி செரிங்க தோழி
ம்
அப்புறம் தோழி நாலாம் வெளயாட்டு பக்கமே போனதுல்லைங் தோழி நா கொஞ்சம் விளயாட்றீங்களா ஓவரா நாங்க பே பண்ண மாட்டேன் தோழி சோ அதனால பாத்தீங்கா அப்டினா நாங்க இந்த சொப்பு ஜாமா வெளயாடுறது அதுமாரி வீட்டுக்குள்ளே வெளாட சொல்லுங்க சொ ப்பறோ வெளாடுவென் தோழி சதுரங்கம் விளையாடுவேன் தோழி உம் செஸ்சுன்னு சொல்லுவாங்களேங் தோழி
ஆமாங்க தோழி ம் செரிங் தோழி
உக்காந்து விளையாடுற மாரி எந்த விளையாட்டு சொன்னாலும் நான் விளாடுவேன் தோழி அந்த வெயில்ல போய் நின் வேலை செய்றதுதாங்க நமக்குலாம் ஆவாதுங்க தோழி
உம் சரி தோழி அப்றொம் பள்ளியிலல்லா எந்த மாரி படிச்சீங்க?
பள்ளில்லாம் பாத்தீங்க அப்டின்னா நல்லா போச்சிங்க தோழி நல்லாவே வீட்லாம் அந்தளவுக்கு இல்லங்க தோழி எனக்கு வீடு வீடு விட்டா பள்ளி இது மாரி சின்ன அளவுதாங்க தோழி ஆ ரெண்டு வீடு இந்த அ இங்கதா பள்ளிய அப்டினா ஒரு நாலு வீடு நாலு வீடு தள்ளி அஞ்சாது வீடு அப்டியே எங்க வீடுங் தோழி டக்குனு போய்ட்டு டக்குனு வந்துருவோங் தோழி பள்ளி அனு நா தா இருக்கர்லே சிறந்த அனுபவம் தோழி நெறைய புது புது நண்பர்கள் கெடச்சாங்க தோழி ஆ கல்லூரிய விட எனக்கு பள்ளி நண்பர்கள் தா தோழி எனக்கு ரொம்ப அதிகோ ஏன்னா அவங்கதா தோழி இன்ன வரைக்கு எங்கூட கடைசி வரைக்கு இருக்காங்கங் தோழி
இல்ல தோழி
உங்களுக்கு எப்படிங் தோழி இருந்தது
மோஸ்ட்டா அப்பிடி தா தோழி நா பள்ளில பாத்தீங்கன்னா எங்க வகுப்பறைல இருக்கவங்க யாருகிட்டயு நா அவ்ளோக்கா பேசமாட்டா அமைதியாவே தா இருப்பே ப்றோ எங்க பா என்னோட வகுப் வரைல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அ குறைவாகதா இரு ப்பாங்க ஆண்கள்தா நெறயா இருப்பாங்க ஆ இங்கங்க எல்லாரு பேசுவாங்க அமைதியாவே இருக்கா பள்ளியில்லலோ பாத்தீங்கன்னா நா அமைதியான இதுதா புள்ளதா தோழி நல்லா ஃபிரண் நல்ல நண்பர்கள் கெடைத்தாங்க இன்னு அவங்க கூடலா பேசிட்டுதா இரு ஹா எனக்கு கல்லூரிய பாத்தீங்கன்னாலு க பள்ளிதா நா சிறந்ததுன்னு சொல்லுவ தோழி
செரி செரிங் தோழி கல்லூரி அனுபவம் எப்டி தோழி இருந்துது
லூவி அனுபவம் வந்து எனக்கு சாட்டா முதலையா பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பமாதா தோழி இருந்துது அது எப்டின்னா நா க பள்ளியில வன்ட்டு வேற வேற பிரிவு எடுத்திருந்த கல்லூரில வண்ட்டு வேற பிரிவு எடு அ அத பத்தி யோசிக்காம கொஞ்சோ முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சோ கஷ்டமாதா தோழி இருந்தது போக போக பழகிடுச்சு போழி முப்படியோ அ மூணு ஆண்டுகள் குடித்து விட்டேன் தோழி
செரி செரி செரிங்க தோழி அ அப்றோம் தோழி சா என்ன சாப்பாடுங்கு தொழி
நா வண்ட்டு ரசோ எனக்கு பிரியாணி தா தோழி புடிக்கு அசைவ சாப்பாடுதா தோழி பிடிக் எனக்கு
அதிக எதுன் தோழி செய்விங்க
மதியோ நா அவளக்கா சமைக்க மாட்டே தோழி எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா அசைவ சாப்பாடுதுன்
செரி செரிங் தொழி
உங்களுக்கு புடிக்
எனக்கு எப்பொழுதுமே இந்த தக்காளி சப்பாடு ளி சாப்பாடுதாங் தொழி புடிப்போ
ம் செரி தோழி
அது எங்க வீட்ல செஞ்சாதா தொழி பிடிக்கோ வெளிய எல்லா வாங்கி சப்பட எல்லா பிடிகாது தொழி எப்போதுமே வீட்லருக்க பக்கோ வராதுல்ல தொழி
ஆமா ஆமாங் தோழி
என்னாதா கடைல சாப்ட்டாலு வீட்ல வந்து அம்மா கையால ஒருவா சாப்டாதாங் வயிர் நெம்போ உபன மாரி ஒரு இரிடேஜ் ஆகோ
ஆமா தோழி ஆமா எல்லா பாத்தீங்கனா ஹோட்டல்லலா என்னென்னமோ சொல்றாங்க தோழி அது குழுது இதுல புழு இருக்கு ஒழுங்கா சமக்கல அப்டி இப்டின்னு சொல்லி என்னென்னமோ தொழி ஆமாங்க தோழி என்ன ஆச்சு ஹலோ
ஆ கேக்குதாங்க தோழி
ஆ கேக்குதுங் தோழி
செரி செரிங் தோழி
ம் ம் உங்ளுக்கு பிடித்த கலர் என்ன தோழி
எனக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ ஆ வானத்து கலர் இருக்குலைங்க தோழி அந்த கலர் எனக்கு ரொம்ப புடிக்கு கும் தோழி உங்ளுக்கு பிடித்த கலறிங்க தோழி
இன்னிக்கு வந்து லைட்டு ஊதா கலர்
செரி செரிங்க தோழி
அதங்க தோழி புடி
ஆ ஆடையு அதே மாரிதா அனிவிங்களா தோழி
ங் தோழி புடித்த கலர் பாத்தீங்கனா இது எல்லா ஆடையு அதுலய எடு எடுக்க மாட்ட தோழி நமகிட்ட என்ன கலர் இலயோ அந்த கலர் பாத்து எடுப்பேங் தோழி
செரி செரி மிச்ச மீதி நானு அதே மாரிதா தோழி எது பாக்க அழகா இருக்கோ அப்டியே எடுத்துட்டு வந்துருவ சொல்லி
செரி செரி தோழி
செரிங்க தோழி நம்மளுடைய நேரம் முடிந்து விட்டது
செரிங்க தோழி
க்க நன்றி தோழி மீண்டும் அடுத்த தலை உடன் சந்தி போங்க தோழி
ஓ சேரிங் நன்றி தோழி